ஹலோ
அ கேக்குதுங்ளா
கேக்குது வணக்கம் உங்கள மீண்டும் தொடர்பு கொண்டதற்கு ந ந நன்றி ந இ நா நறை ய டாப்பிக் பேசிருப்போ இன்னக்கி நா முக் நமக்கு தேவையான முக்கியமான ஒன்ன பத்தி பேசலா அப்டின்னு நெனக்கிற உணவு உங்களுடைய விருப்பம் என்ன அதுல
ஆ பேஸ்லா கண்டிப்பா பேஸ்லா முக்கியமான ஒரு டாப்பிக் தா
உங்களுக்கு மிகவும் புடித்தமான உணவு அதுலேருந்து ஆரம்பிக்கலா
ம் நீங்களே ஸ்டார்ட் பண்றீங்ளா உங்களுக்கு மிகவும் புடித்த உணவு எதுன்
எனக்கு மிகவும் புடித்த உணவு அப்டின்னா நா ஃபஸ்ட்டு ஓட்டு பூரிக்கி தா போடுவ பட் ஆனா நறையா சாப்ட மாட்ட பிடித்த உணவுன்னா அதுதா அடுத்தது ரொம்பவு பிடித்தது தோச தோச இல்லாம என்னால நான் ஹோட்டலுக்கு போன நான் போறேன் அகேஷ் நாளா போறேன்னா கூட நான் ஆர்டர் பண்ணி சாப்படுறது தோசையாதான் இருக்கும் அவ்வளவு மிகவும் பிடித்தமான உணவு பூரி அண்ட் தோச உங்களுக்கு
கண்டிப்பா நான் அங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு எதுன்னா எங்க அம்மா வெக்கிற கரவாட்டு கொழுப்புதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்ன ஸ்பெஷல் அம்மா வெக்கிறதுன்னு நினைப்பீங்க அது என்னவோ தெரியாது எங்க அம்மா ரொம்ப நல்லா வெப்பாங்க எங்க அம்மா செஞ்சாங்கன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எனக்குங்கறது தாண்டி எங்க ஃபேமிலில இருக்கிற எல்லாருக்கும் எங்க ரிலேட்டிவ்ஸ் யார் வந்தாலும் அப்ப அப்பன்னா சொல்லிட்டு மாமி வந்து கருவாட்டு கொழம்பு வெக்க சொல்லுங்க ரொம்ப நல்லா வெப்பாங்க எங்க மாமா எல்லாம் வந்தா கூட அந்த அளவுக்கு எங்க அம்மா வெச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அத ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் மத்தபடி இப்பல்லாம் இது வந்து பிஃபோர் மேரேஜ் மேரேஜக்கு முன்னாடி மேரேஜக்கு அப்புறம் என்னன்னா மோஸ்ட்லி அத நாங்க சாப்படுறதே இல்ல என் கணவருக்கு பிடிக்காது அதனால அத அதிகமா செய்யறதும் இல்ல சாப்பிடுறதும் இல்ல இப்போ எல்லாம் விரும்பி என்ன சாப்பிடுறோனா பிரியாணிதான் ஆல்வேஸ் பிரியாணி பிரியாணி பிரியாணிக்கு எல்லாரும் அடிக்ட் ஆயாச்சு இப்ப எல்லாருமே பிரியாணி சாப்பிடுறதுதான் ரொம்ப விரும்பி மோஸ்ட்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம்
பிரியாணி எனக்கு பிடித்த உணவு தான் ஆனா பிரியாணியை காட்டிலும் இந்த தோச எல்லாம் ஒரு கிரேஸ் அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல எனக்கு அதுவும் ரொம்ப புடிச்ச உணவு அத நீங்க வீட்டுல சாப்பறது உங்களுக்கு பிடிக்குமா இல்ல நீங்க உணவகத்துல போய் சாப்பிடுற அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு புடிக்குமா
வீட்டுல சாப்படுறதுதான் இருக்கிறதுலே பெஸ்டு நினைப்பேன் பிடிச்சது கூட இது வரைக்கும் நான் வெளியில போய் நீங்க வந்து ஹோட்டல்ல நான் போய் சாப்பிட்டு இருக்கேன்னா ஹோட்டல்ல போய் பெருசா நான் என்ன சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே பிரியாணி தான் சாப்பிட்டுருப்பேன் பட் எத்தனை டைப் சொன்னாலும் அது நாங்க செஞ்ச பிரியாணி மாதிரி இருக்காதுன்னுவ எங்க அண்ணி ரொம்ப நல்லா பிரியாணி பண்ணுவாங்க அந்த மாதிரி பிரியாணியே இருக்காது பட் ஆனா நாங்க பிரியாணின்னு சாப்பிடணும்ன்னனு வெளில போய் கூட ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கு சாப்பிடும் போது சாப்பிதுப்ப கூட வீட்டுல நம்ம சமைச்சு சாப்பிடுற மாதிரி கண்டிப்பா இருக்காது அதனால நாங்க மோஸ்ட்லி அத விரும்ம்புறதே கெடையாது ஹோட்டல் போறது
வீட்ல செஞ்ச சாப்பிறதா உணவுதான் அப்படின்னா காலை உணவா என்ன வந்து பெரும்பாலும் நீங்க செய்வீங்க எது அதுக்கு அதிகம் சக்தி குடுக்குறத செய்வீங்களா இல்ல காலை நமக்கு லேட்ட ஆயிடுச்சு அதனால இத சாப்பிட்டா போதும் அப்படிங்கற மாதிரி செஞ்சு கொடுப்பீங்களா பசங்களுக்கு உங்க வீட்லயே டெய்லி நீங்க என்ன ஃபுட் காலையில எடுத்துப்பீங்க
கண்டிப்பா கெடைக்கும் காலை உணவு எப்பவுமே ஸ்கிப் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க காலையில உணவு வந்து நம்ம எப்பவுமே தவிர்த்துட்டு நம்ம வந்து அடுத்த உணவு எடுத்துக்கறதும் தப்பு கால நேர உணவந்து அதை சரியான நேரத்துல எடுத்துக்காம போனாலும் கூட அதுவும் வந்து நம்ம உடம்புக்கு கேடுனு நெனைக்கிறேன் நான் எப்பவுமே கால நேரத்துல சாப்பாடு டிபன் ஐட்டம் தான் இருக்கும் இட்லி சப்பாத்தி பூரி பொங்கல் அந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கும் மோஸ்ட்லி பொங்கல் இருக்காது இட்லி சப்பாத்தி தோசை அந்த மாதிரி எங்க வீட்டுல நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட்டுல தோச தான் எல்லாருமே ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க தோச தோச தோச ஆ தோசை ஆக்சுவலா வேர்கல்ல சட்னி என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கதுாண்ட மோஸ்ட்லி தோச பண்ணுவோம் இட்லி பொங்கல் பூரி சப்பாத்தி அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் இருக்கும் ஆயில் ஐட்டம் கொஞ்சம் கம்மி பண்ணணும்ன்றதுனால மோஸ்ட்லி பூரில்லாம் செய்ய மாட்டோம் ஆக்சுவலி இந்த வீக்குக்கான ஃபுட் என்னவோ அதை நான் முன்னாடியே பிப்பேர் பண்ணிப்பேன் இன்னைக்கு இதைதான் பண்ண போறோம் நாளைக்கு இதைதான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருப்பேன் அதுக்கு ஏத்த மாதிரி என்ன வருதோ அததான்ப்ப அன்னைக்கு சமைச்சு குடுத்துருவோம் இப்போ இப்போ என்னன்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்ல உடல் நலம் கருதி என்ன பண்ணிருக்கோனா கொஞ்சம் நல்ல உணவுகளா எடுத்துக்கணும் கீரை நறைய எடுத்துக்கணும் காய்கறிகள் நறைய எடுக்கணும் புரோட்டன் ரிச் சாப்பாடா இருக்கணும் அதுல ஃபைபர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலன்ஸ ஆன பு புடச்சா ரெடி பண்ணிட்டு அநபடி அத ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ஃபாலோ பண்ணல இப்பதான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்
அது நல்லதுதான் காலை உணவு எடுக் கும் போது நம்ம எப்ப உணவு எடுத்தாலும் ஒரு பேலன்ஸ்டு டயட் புரோட்டின் கார்போ ஹைட்ரெடு ஃபேட் இது மூணும் கலந்த கலவையா நாம நியூட்ரயன்ஸ் சேர்த்து நம்ம சாப்புடும் போது நமக்கு அதோட ஆற்றல் வந்து முழுமையா கெடைக்குதுன் நான் நெனக்கறேன் ஒரு ஃபுட் இப்ப ஒரு நம்ம ஒரே ஃபுட்ல எல்லாம் நமக்கு கெடைக்கும்னு சொல்ல முடியாது ஒரே உணவுல எல்லாமும் நமக்கு கெடைக்காது நான் அதுக்கு தகுந்த மாரி இப்ப உங்களுக்கு புரோட்டீன் வேணுமா அதுக்கு தகுந்த மாரி ஒரு ஃபுட் எடுக்கணும் ஒரே ஃபுட்ட நெறய சாப் படாம கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமும் சாப்பிடும் போது எல்லா கலவையும் சாப்பிடும் போது நமக்கு எல்லாமே கெடைக்கும்னு நான் நெனைக்கிறேன் பிடித்த உணவை அது நியூட்ரியன்ட்ட சாப்பிடணும் அப்படிங்கறதுதான் என்னோட குறிக்கோள் இப்ப பையனுக்கு தோசையே பிடிக்கும்னா அது வந்து கொஞ்சம் மசா வெஜிடபிள் சேர்ந்த மசால் தோச அத மாரி செஞ்சு குடுக்கணும் அதுக்கு சைடு டிஷ் வைக்கறது ஒரு குருமாவோ அது புரோட்டீன் நிறைந்ததா செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட பழக்கம் அத மாரிதான் நான் இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இப்பல்லாம் வீட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அத மாரி
ஆஹ் நீங்க சொல்ற மாரிதான் ஆக்சுவலா இத மாரி நீங்க சொன்ன மாரி புரோட்டீன் பைபர் காப்ஸ் அப்படின்னு இருக்கற மாதிரியான உணவுகள தான் பிரிப்பேர் பண்ணணும்டு ஆக்சுவலா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்க உடல் நம்ம உடல் நலத்துல ஏதோ ஒரு பாதிப்பு வரும்போதுதான் இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்துடுறோம் இல்லையா அந்த மாதிரி நாம இப்ப தான் கொஞ்சம் இது நமக்கு செட் ஆகல நல்ல நல்ல உணவுகள கொழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இப்போ நெறய கீரைகள் முட்டை அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பாட்டுல ஆட் பண்ணிட்டே இருக்கம் அதாவது ரைஸை கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள் அதிகமா சாப்பிடணும் இந்த பிளேட்டிங் இது இருக்கு பிளேட்டிங் இருக்குங் இல்லையா அதுல எப்பயுமே முக்கால்வாச வந்து நமக்கு அஹ் காய்கறிகள் கீரை தான் இருக்கணும் கொஞ்ச தான் சாப்பாடு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் நாங்க எங்க வீட்ல
இப்போ உணவு மட்டும் இல்ல உணவ தவிர்த்து நெறய நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறதும் நமக்கு வந்து பழங்கள் எடுத்துக்கிறதும் நம்ம உடம்புக்கு வந்து சக்தி தான் தருது அத மாரி உங்களுக்கு பிடித்த பழங்கள் எனக்குன்னா பாத்தீங்கன்னா நம் மா ஒரு சீசனல் ப்ரூட்ஸ் அந்த இருந்த கிடைக்குதோ அத சாப்ட மாம்பழம்னா எனக்கு அவ்ளோ புடிக்கும் அதே ஒரு ஆப்பிள் சாப்பறது ஒரு கொய்யா பழம் சாப்பறது டெய்லியும் ஒரு வாழப்பழம் எடுத்துக்கிறது அதெல்லாம் என்னுடைய டெய்லி ஆக்டிவிடிஸ்ல நான் சேர்த்தப்பேன் அத மாரி நீங்க பழங்கள் சாப்பறத ஊக்குவிப்பீங்களா உங்க வீட்ல
கண்டிப்பா நான் அதிகமா பழங்கள் சாப்பிட மாட்டேன் அதனாலவோ என்னவோ தெரியல என் குழந்தைங்களும் அதிகமா சாப்பிட மாட்டாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் ஆட் பண்ணிட்டே இருக்கேன் நெறய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கோம் ஆஹ் அதுல மேக்சிமமும் நான் சாப்பிறது என்னன்னா அதிகமா கொய்யா சாப்பிடுவேன் எனக்கு ஆப்பிள் அவ்ளவோ புடிக்காது அதனால கொய்யா பழம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் வாழப்பழம் கம்பல்சரி வாழப்பழம் சாப்பிடுவோம் அது எப்படியா இருந்தாலும் ஒண்ணு வாழப்பழம் சாப்பிட்டுருவேன் கொழந்தைங்களுக்கும் அதே மாதிரியே பழக்கப்படுத்தணும்ன்றதுக்காக ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல எப்பவுமே ஜங்க் ஃபுட்டே நான் வைக்கறதே கெடையாது எப்பவுமே ஸ்நாக்ஸ் பாக்சுக்கு பசங்களுக்கு கொடுத்து விடறது என்னன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஜங்க் ஃபுட்டை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டேன் அவங்களுக்கு ஜங்க் ஃபுட்டையும் குடுக்க மாட்டேன் ஸ்நாக்ஸுக்கு
இந்த கார உணவுகள் எடுத்துக்கறதும் எனக்கு வந்து மிக காரமா ஒரு உணவ சாப்படுறதும் பிடிக்காது அந்த காரத்துல நம்மள காரம் சாப்படுறதுனாலதான் அல்சர் மாரி ஒரு அந்த ஹெல்த் இஸ்யூஸ் நமக்கு வருதோ நான் ஃபீல் பண்ணுவேன் காரமான உணவுகளை நான் தவிர்த்துடுவேன் நீங்களும் அப்படி தானா
கண்டிப்பா நான் கெடயாது எனக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்ல ரொம்ப காரம் சாப்பிடுவேன் பிஃபோர் மேரேஜ் ரொம்ப காரம் சாப்பிடுவேன் ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே கட்டு காரமே கெடயாது பட் இருந்தாலும் இன்னமும் நான் காரமா சமைக்கிறேன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க நான் சமைச்சாலே காரமா இருக்கு அப்படிங்கற மாதிரி தான் சொல்லுவாங்க அக்சுவல் என் ஹஸ்பண்ட்க்கு நான் சமைக்கறது ரொம்ப புடிக்கும் அவங்க ரசிச்சி சாப்பிடுவாங்க அவங்களுக்காக நான் காரத்தை கம்மி பண்ணிட்டேன் அக்சுவலஹ் காரமா சாப்பிடறத ந கம்மி பண்ணிட்டு அவங்க ஸ்டைல்க்கு ந மாறிட்டேன் அதனால காரம் இப்போ கம்மி எங்க வீட்ல பொதுவா நாங்க ரொம்ப ரொம்ப ஸ்பைசியா சாப்பிடுவோம் அதே எனக்கு புடிக்கும் காரம் சாப்பிடுறது புடிக்கும் காரமா இருந்த தான் அந்த சாப்பாடு டேஸ்ட்டா இருக்கற மாதிரி எனக்கே லிங் ஆஹ எனக்கு இருந்திருக்கு அதனால நாங்க ரொம்ப மோஸ்ட்லி காரம் சாப்டுவோம்
உணவு மட்டும் இல்ல நம்ம டெய்லி வந்து தண்ணீர் குடிக்கறதும் அவசியம் அது உங்களுக்கு தெரியுமா ஒரு நாளைக்கு நம்ம வெயிட்டுக்கு ஏத்த மாரி தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க குறைஞ்சது ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் தண்ணியாச்சும் நம்ம அவசியம் எடுத்துக்கணும் அப்படிங்கறதும் நமக்கு அ அத்தியாசியமாப்படுது நீங்க தண்ணி குடிக்கறத எத மாரி பாக்குறீங்க
கண்டிப்பா நான் தண்ணி குடிக்கறதா தண்ணி குடிக்காதனால எனக்கு நெறய ஹெல்த் இஸ்யூஸ் வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா கண்டிப்பா நம்மளால போயிட்டு தண்ணி மொண்டு மொண்டு குடிக்கும் போது எவ்வளவு குடிக்கறோம் அப்படின்றது நம்மளுக்கு கவுண்ட் இருக்காது இல்லையா நான் இப்ப ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன் கம்பல் சரி அந்த வாட்டர் பாட்டில் டெய்லி கிளீன் பண்ணிடுவ காலையில கொழந்தைங்கள இருக்கும் போதே வாட்டர் பாட்டில சேர்த்து பேக் பண்ணிடுவேன் திரும்ப லஞ் சாப்பட வரும் போது அந்த வாட்டர் பாட்டில் காலியா இருக்கும் திரும்ப லஞ்ச்க்கு பேக் பண்ணிணா டின்னருக்கு காலி பண்ணடுவேன் அந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு லிட்டர் இருக்கற வாட்டர் பாட்டில் வாங்கி ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் ஆவது அத ப்பில் ப்பில் பண்ணி குடிக்கணும்னு வச்சிருக்கேன் இப்ப கம்பல்சரி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் டெய்லியும் நாம வந்து அப்படியே சாப்டறத விட இப்படி ஒரு ப்புரோட்டோகால போணும்னா மே பி அத ஃபாலோவ் பண்ணுவோம் அப்படினு நெனைக் க்கிறேன் ஏன்னா நான் அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுதான் இப்ப கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு மாசமா அததான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அது நல்லாவே ஒர்த் ஆவுது
ஒரு ஒரு பழக்கத்தை குறைந்தது ஒரு இருபத்தி ஒரு நாள் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்ம வழக்கமா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதே மாதிரி உணவு பழங்கள் தண்ணீர் அதோட இல்லாம தானியங்கள் பருப்பு வகைகள் ப இதெல்லாமும் நம்ம அத்தியாவசிய உணவுகளை நம்ம சேத்துக்கிட்டோனா நம்ம உடம்பும் மனதும் ஆரோக்கியமா இருக்கு அப்டிங்கறது என்னுடைய கருத்து
கண்டிப்பா கண்டிப்பா இனிமேயாவது இந்த பழக்க வக்கத்துல நம்ம உணவுகள்ல கீரை காய்கறிகள் பருப்பு வகைகள் தானியங்கள்னு சேத்து சாப்ட ஆரம்பிக்கலாம் உங்களோட இந்த விஷயத்த பத்தி பேச னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நெறய கத்துக்கிட்டேன் தங்க்யூ
தங்க்யூ ம்மி நன்றி மீண்டும் சந்திப்போம்